அம் தோ
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
படிக்கிறீங்களா ஒர்க் பண்றிங்களா
நா இப்போதைக்கு ஒர்க் எதுவு பண்ணல இப்பதா ஒன் மந்த் ஆச்சு மேரேஜ் முடிஞ்சு சோ வீட்லதா
ம் ம் எப்டி போது கல்யாண லைஃப் எல்லா
நல்லாவே போகுது லவ் மேரேஜ் சோ நல்லாவே போகுது
லவ் மேரேஜா எவ்ளோ வருச லவுக்கா
லவ்
போர் இயர்ஸ் எப்டி காலேஜ் டைம்ல்லயா இல்ல ஏதாச்சு ஒர்க் பண்ண சொல்லுவா
இல்ல அவங்க வந்து ரிலேட்டிவ் தா பட் அண்ணாவோட ஃப்ரெண்டு சோ அந்த மூலியமா தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ரகுள்ஸ் எல்லா வந்து ஒன் இயர் கிட்ட கைசாம நா சென்னையில ஒர்க் பண்ணே ஒன் இயர் வீட்டோட் நா எம் காம் பண்ணிட்டு இருந்தே ஆனா அவுங்க வந்து வீட்டுல படிக்கவுடல தெரிஞ்சதுக்கு அப்புறோ ஸோ அத டிஸ்கண்டியூ பண்ட்டு சென்னைல போய் ஒர்க் பண்ணே ஒன் இயர்கிட்ட கேப்பு எ அவங்கிட்டயு பேசல நானு பேசல எல்லா முடிஞ்சுட்டுன்னு நெனைச்சோ அப்புறோ திரும்ப பாக்கும்போது அவங்களுக்கு அத மறக்கல நானு அதே போல வே சோ அதுக்கப்புற பேசி எடுத்து அப்புறோ வீட்டுல நெறைய ப்ராப்ளம்ஸ் எல்லா வந்துச்சு எ எங் என் எங்க வீட்டுல இருந்து அவுங்க வீட்டுக்கு வந்து அடிச்சு பையனை அவங்க அப்பாவல்லா அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுத்து அந்த மாரில்லா ஆமா அந்த மாரில்லா நடந்துச்சு அதுக்கப்புறோ ஒத்துக்கிட்டாங்க
ம் அண்ணா சைட்ல ஃப்ரெண்டுன்றீங்க அண்ணா சப்போர்ட் பண்ணலையா
அண்ணாதா ஃபஸ்ட் எதிரியே
ம் அவருக்கு தெரியு அவர் ப்ரெண்டு நல்லவரா கெட்டவரான்று
இல்ல இல்ல ஆக்சுவலா அண்ணனுக்கு ஓகே தா ஆனா அண்ணாவோட அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் சாச்சி அக்கா சைட்ல அக்கா மீன்ஸ் அ அ அ பெரியப்பா அந்த மாரிதா வரு சோ அக்காவோட கொழுந்தன் வந்து என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதுனால அவுங்க ஆ
அ அக்காவுடைய கொழ் கொழுய ஓ ஓய்
ஓ அவங்களோட அண் அவங்களுக்கு பாத்த மாப்பிள்ளையோட தம்பி வந்து என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அவ்ங்க ரெண்டு பேரு ஒரே குடும்பத்துக்குள்ள போனுன்னு சொல்லிட்டா எ அண்ணாக்கு இது நா இவங்கள லவ் பண்ணிட்டு இருந்து தெரிஞ்சு அவ்ங்க பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டாங்க
அ உங்களுக்கு அவங்கள புடிக்காதா
எனக்கு எ நா அது க்குமின்னே இவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டே எனக் உங்கட்ட பேசினதுக்குப்புற யார்ட்டையு நா பேச மாட்டே ஆ எனக்கு அந்த மாரிப்பா ம்
ஆ இப்ப அவங்கள பாக்க சொல்ல உங்களுக்கு ஃபீல் ஆகாது ச்சி அவங்களுக்கு கஷ்டமா இருக்குல
ம் யார பாக்குபோது அவங்கள்க்கு கஷ்டமா இருக் போன எனக்கு அவங்கள பிடிக்காது எனக்கு அவங்க ரோட கேரக்டர்ஸ் பிடிக்காது அதுக்கப்புற என்னோட ஹஸ்பண்ட் அவங்க நெறய டைம் ஏற்ப்படுத்த நக்கலு பண்ணிருக்காங்க அப்படி இருக்கு போது எனக்கு அந்த மாரிலா இருக்காது
ஒன்னியர் ஆச்சுனீங்கல்ல மேரேஜ் ஆயி
ஒன் மந்த்
ஒன் மந்த் தானா
ஆமா ப்ரோ
அது லவ் மரேஜ்ன்றது தா ஜாலியா இருக் ப்போ இதுவே வேற எதாச்சுண்றத அரேஞ் மேரேஜ்ஜா இருந்தா இந்த ஆப் இதுல வந்திருக்க மாட்டீங்க
ஆ இந்த மாரில்லா வந்து உட்ருக்க மாட்டாங்க எங்க மாமியார் மாமனாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் ஃபே கொழுந்தனாலு அப்படிதா நாத்தனா எல்லாமே அப்படிதா வீட்டுக்கிட்ட தா வீடு கிட்டதான அம்மா வீடு அப்பாவு ஃபைவ் மினிட்ஸ் தா டிஸ்டன்ஸ் இப்ப அம்மா வீட்டுக்கு போவ அம்மாவு நல்லா பேசுவாங்க அம்மாவு வேற யாரு பாத் இந்தந்த மாரி பைய கெடச்சிருக்க மாட்டா அந்த மாரி மாமியார் மாமனார் கெடச்சிருக்க மாட்டாங்க அந்தமாரி ஏன்னா அங்கிருந்த போலயேதா இங்கேயு இருக்கே எந்த ஒர்க்கு பண்ண மாட்டே ஹோட்டல் வச்சிருக்கோ சொந்தமா சோ அதனால ஹோட்டல்ல இருந்து மார்னிங் அண்ட் நைட் சாப்பாடு வந்துரு மதிய மாமியாரே சமச்சிருவாங்க
ம் பிரியாணி ரைசுன் சாப்டுவீங்களா
ஆ மார்னிங் வந்து டிபன் கொண்டு மத்தியானத்துக்கு கெடையாது மதிய வீட்ல மாமியார் சமைப்பாங்க நைட்டுக்கு பரட்டா ப பல ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கொத்து பரோட்டா சப்பாத்தி பர அந்த மாரி
ஆ டைலில்லா அதே சாப்ட கூடாதுக்கா
ஆ புரில
டைய்லியு அதே சாப்ட கூடாதுன்னு சொல்ட்ற
கொண்டு வருவாங்க ஒரு நாள் பரோட்டா ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாரி ஒவ்வொரு நாளு ம் ஆமா இங்க ஏன்னா எங்க ஹோட்டல்ல வந்து அப்பப்பதா நாங்க பிரிப்பேர் பண்ணுவோ கொஞ்சோ வில்லேஜ் சைட்தா இருக்குது அதனால நாங்க போட்டு கரெக்டா கஸ்டமர் வருபோது அவங்களுக்கு போட்டு குடுப்போ நல்லா போட்டு வச்சது வேஸ்ட் ஆகாது
ம் வில்லேஜ் சைடா நல்லாருக்கு
வில்லேஜ் சைடு நாங்க கன்னியாகுமரிதா கன்னியாகுமரில ஒரு ஊரு சின்ன ஊர்ன்னு சொல்ல முடியாது பெரிய ஊர் நா கல்யாண பண்ணி வந்தது வந்து ரொம்ப பெரிய ஊரு
சன்செட்லா போய் பாப்பீங்களா இப்பதா வந்தே சன் ரைஸ் பாத்தே ஒரு சிக் டேஸ்
ஓ உங்க அவுட் நீங்க வேற எதா ஓகே ஓகே ஓகே
அப்டியே மூணாரு போய்ட்டு லாஸ்ட்டா அப்டியே கன்னியாகுமரி போனோ நல்லா இருந்துது
நீங்க மேரிடா அன்மேரிடா ப்ரோ
அக்கா இப்பதான்க்கா காலேஜ் முடிச்சிருக்கே
அப்படியாதா ஓ அப்ப எ தம்பி
ஆமா இல்லல ஆ நா பேசுன எல்லாமே ஹவுஸ் ஒயிஃப் தா ஏழு பேருட்ட பேசிட்ட தொடர்ந்து ஏழு பேருகிட்
ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் இப்ப வந்து நா வந்து டியூஷன் எடுத்துட்டுருக்கே ஆ சைட் பை சைடு் இதுவு பண்ணிட்ருக்கே இது சரி சும்மா ஒருத்தவங்க சொல்லி இது பண்ணுதா ஓகே கெடச்சது நம்மளுக்கு லாபந்தான்னு சொல்ட்டு செ ஹஸ்பண்ட கேட்டே ஹஸ்பண்ட்டு ஓகே
ம் ம் ம் என்ன பண்றோ எதாச்சு நம்ப அவுங்க நம் வாழ்கைய பத் சொல்றோ அவுங்க அவுங்க வாழ்க்கைய பத்தி சொல்றாங்க முடிஞ்சுச்சு
ஆ அந்த மார்தா நா எதுவுமே இன்னு பாய்ஸ் கிட்ட பேசல இதா பஸ்ட் டைம் ஒரு க பசங்களங்களோட கால் ப அட்டன் பண்ணி இது பண்ந்தா பஸ்ட் டைம்
ஏங்கா பயமாருக்
ஆ ஹா அந்த மாரி இல்ல இல்லங்க எல்லாரையுமே இது பண்ண முடியாதா பஸ்ட் டைம் நம்ம வந்து யார்டையுமே அவ்ளோவா பேஸ்னது இல்ல சோ அந் அதுனால
நானு போடவே இல்ல எனி ஒன்னு அவேலபுளு சேரி வெறுப்பா இருந்துது இன்னைக் ஏ செரி அரை காஸ்க்கு டாஸ் காய்ச்சும் முடிச்சு தரலா அப்டின்ட்டு போட்டு இது தொடர்ந்து ஏழு பேரு அ ஹவுஸ் ஒய்ஃபே
ம் எனக்குமே இன்னு நெறையா கால்ச பெண்டிங் தா இருக்கு
எல்லாருமே நல்லா பேஸ்னாங்க டைம் போன்னதே தெர்லங்க அவுங்க அனுபவோ சொன்னது என்டர்டமென்டா இருக்குது ம் ம் தினமு இந்த ஆஃப்பே சி இது ஆஃப் சொல்லக்கூடாது இது முடியாம இருந்தா தினமு ஒரு அஞ்சு பேர்ட பேசி ரி கொஞ்ச கூழாயில்லா போல ந
ஸ்ட்ரெஸ்ல இருந்தங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா எல்லாமே உங்களோட கொஞ்ச ஊத்தவங்களா இருப்பாங்க உங்களோட அக்கா வயசு அந்த மாரி இருக்கு சோ அவுங்க சொல்லும் போது உங்களுக்கு நெறையா அனுபவோ கெடைக்கு கண்டிப்பா
வோ அவுங்க ஒருத்தவுங்லா வந்தாங்க அவுங்க சொல்றாங்க சொல்றாங்க எப்
விடிய விடிய சொல்லிட்டு ஆ அது செல கால்ஸ் வந்து அப்டித்தா சொல்லுவாங்க கொஞ்சோ ஆ மேரேஜ் ஆயி டூ இயர் பசங்க இருக்கவுங்க அந்த மாரிலும்போது அவுங்க வந்து பேசிட்டே இருப்பாங்க அவுங்களோட அனுபவத் த்த சொல்ட்டே இருப்பாங்க நம்ம இதெல்லாம் புதுசு இதுக்குள்ள நம்ம ரொம்ப புதுசு சோ நம்ம அத வந்து
நா நெனக்கிறே அவ இல்ல அவுங்க ஹஸ்பண்ட் பத்திலா சொல்றாங்களா
ம்
நமக்கே கொஞ்ச இதுவாகுது அதா வேலக்கி போயிருக்காங்க போல அது தள்ளி இருக்குறாங்க அப்டி இப்டின் றாங்க செ செண்டிமண்டா போவ்து அதெல்லா கொஞ்ச வெறுப்
நானு நேத்து கால் பேசும்போது ஒரு சிஸ்டர் என்ட்ட பேஸ் தாங்ங அவுங்க வந்து பை இயர்ஸ் ஆச்சு அவுங்களுக்கு மேரேஜ் முடுஞ்சு ஆனா அவுங்களோட ஹஸ்பண்ட் என்னன்னா அவுங்ககிட்ட பேசவே மாட்டாங்களா அரேஞ் மேரேஜ் தானா அவுங்களோட ரிலேட்டிவ் யாரோ சொல்லிதா மேரேஜ் பண்ணிருக்காங்க ஆனா அவுங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவுங்கள அடிப் பாங்களா அவுங்க மாமியார் ஒரே பையன் தா மாமியாரையு அதே போலதா பண்ணுவாங்கால அவுங்க அதுமே அவுங்களோட அம்மாவ அண்ட் பையனோட அம்மாவ இவுங்க வந்து பேசுனதே கெடையாதா ஒரே கூடவே இருந்தாலு ஒ ஒரே பெட்ல ஒரே பெட் ல இருந்தா கூட அவுங்க வந்து பேச மாட்டாங்களா அவுங்க வந்து ரூபா கேட்டாலுமே எதுக்கு ஒனக்கு நா ரூபா தரணு நீயே சம்பாத்ச்சு இது பண்ணிக்கோ அப்டின்னு அந்த சிஸ்டர் ஒர்க் பண்ண ஸார்ட் பண்ணாங்க அன்னைக் அனைத்து அவுங்களோட கதைய கேட்டு எனக்கு சத்தியமாவே ரொம்ப இதுவாந்து இந்த காலத்துல இப்டியு இருப்பாங்களா இதையு தாங்கி க்கிட்டு இருக்காங்க
உம்
ம் அது மாரி
போலா அவுங்க சொல்ல சொல்ல நம்பளுக்கு எப்டி இருக்கு ச்ச என்னடாயிது திருப்பி செஸ் ஆகுற மாரி இருக்கு வாங்கலா அவுங்களுக்கு வந்து இதெல்லா சொன்னாதா ஒரு மைண்ட்டு இதுவா இருக்கு
அ அவுங்களுக் அதுவுமே அவுங்க வந்து எங்கேயுமே வெளியே வுட மாட்டாங்களா அவுங்க அம்மா வீட்டுக்கு கூட போக விட மாட்டாங் ங்களா அண்ணே தம்பிக்கிட்ட பேச விட மாட்டாங்களா ம் ஆமா இது ஆ இதுவுமே நா ஒர்க் பண்றேன்னு சொல்ட்டு வந்துதா அத இந்த மாரி பேஸ் ட்டு தெரியாது போல
ம் ம் அவல்லா கஷ்டப்படுவாங்க இன்னுமு இருக்காங்க பாருங்களே அந்தமாதுவு
ஆ இன்னுமு இருக்கதா செய்றாங்க அதெல்லாம் மாறவேல அதல்லா கேக்கும்போது இப்டி இதையு அவுங்க வந்து தாங்கிக்கிட்டு ஃபைவ் இயர்ஸ் டிரராவல் பண்றாங்க பசங்க எதுமே இல்ல அவங்களுக்கு சோ அதெல்லா இது பண்ணும்போது சரி அவங் ன்ன சொன்னாங்கனா ப பசங்க இர்ந்தாவாது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டரா இருக்கு அதுவு இல்ல சிஸ்டர் எதோ ஒல்ல இன்னைக்கு இருக்கோமா அது மட்டுந்தா நாளைக்கு இருக்கோமா இல்லைன்னயா கூட தெரியாது இன்னைக்கு இருக்கோமா அன்னா எனக்கு இது வரைக்கு அவ்ங்க மேரேஜ் முடிஞ்சு ஒரு மல்லிப்பூ கூட வாங் தந்தது கெடையா ஒரு துணி கூட எனக்கு வாங் தந்தது கெடையாது ஃபைவ் இயர்ஸ்ல அந்த மாரி சொல்றாங்க
அதக்கா அந்த மாரி ஆளுங்க கூட நீங்க டச்ல இருங்க்கா ப்ப நாங்கள்ளா இருக்க முடியாது எதாச்சு நீங்க எதாச்சு ஒரு கால் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷ்
நேத்து அவங்க இது பண்ணாங்க அதுக்கப்பறோ அவங்க என்ட்ட க கான்டக்ட் இல்ல மேபி இது அவங்களோட ஸ்ட்ரஸ் ஃபேம் சுச்சுவேஷன் அந்த மாரி இருக்கலா அ நா அந் மாரி பண்ண முடியாது
ம் செர் அப்பறோ ஒர்க் எதுவு இல்ல என்ன செ சமையல் செய்ற வேலையு இல்ல
ஆமா இனி மாமியார் எல்லா ஹஸ்பண்ட் கொண்டு வருவாங்க மாமியார் வருவாங்க நைன் ஓ கிளாக் போல கடைல இருந்து சோ அவங்க எதா சாப்பாடு கொண்டு வருவாங்க இல்ல என்னோட ஹஸ் ப்ப நல்லா சமைப்பாங்க மாமியார் சமைப்பாங்க நல்லா சாப்புடுவே
நீங்க எதுவுமே சமைக்க மாட்டீங்ளா
ஆஹா இன்னு சமையல் கத்துக்கல அந்த அளவுக்கு என்ன யாரு ஸ்ட்ரெஸ் பண்ணவு செய்யல எதுவும் பண்ல இங்கே தானா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஃப ஃபாரின்ல அவங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் கெளம்பிருவாங்க அது வரைக்கு ஹோட்டல் சொந்த ஹோட் அதுனால அங்க ஆள் இல்ல நாங்களேதா இது பண்றது மாமனார் மாம் ஏனா எப்பாவது அப்ப அப்பொம் போய் கல்லாப்பெட்டில இந்துட்டு வர்றது
ம் நீங்கா எதிச்சு கத்துக்கங்க்கா
ம் சிக்கன் பண்ண தெரியு ம் சிக்கன் பண்ண இங்க வந்து அம்மா வீடு கிட்டயா அதனால ஒடனே அம்மா வீட்ல இருந்தே சாப்பாடு வந்துரு எனக்கு ஃபைவ் மினிட்ஸ்தா ஆகு தம்பி கொண்டு வந்துருவா இல்லைனா இவங்க போய் வாங்கிட்டு வந்துருவாங்க
ம் தம்பி இருக்கானா
ம் எனக்கு ஓன் பிரதர் இருக்கான் இவங்க கூட பெறந்த ஒரு தம்பி ஒரு தங்கச்சிருக்காங்க தம்பி எங்க வீட்லதா இப்பதா காலேஜ் படிக்க போராங்க தங்கச்சி கோயம்பத்தூர்ல ஒர்க் பண்றாங்க
ம் ம் ம் தம்பி என்ன பண்றாங்க
தம் என்னோட தம்பி வந்து லா படிக்கிறாங்க
டா எதாச்சும் பண்ணிட்டே லா பண்றாங்களா
அவங்க வந்து டிப்ளமோல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மெ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லா பண்றாங்க.
ம் எதாச்சு பிரச்சனா தம்பிக்கு ஒரு கால் பண்ணுவீங்க
ம் எதாச்சும் பிரச்சனா அவ்ளோத்துக்கு பிரச்சன வராது என் தம்பி என்னோட ஹஸ்பண்ட்லா ரொம்ப க்ளோஸ் அவங்க ரெண்டு மாம மச்சா அந்த மார்ல்லா கெடையாது ஃப்ரெண்ட்ஸ் போலதா அவங்க இருப்பாங்க நா முன்னாடில இருந்தே தெரியு தம்பிக்காக லவ் பண்ணதே ஃபர்ஸ்ட்லந்தே தெரியு ஆ ஆமா அவங்க நல்லா என்ட்ட தம்பி தம்பி நல்லா பேசுவாங்க ஆமா
எனக்கு அக்கா இருக்காங்க இன்னு மாமா வர்ல வருவாங்க நல்ல கேரக்டர் நல்லபடியா வரணு ஒருத்தவங்க
ம் ம் கண்டிப்பா நல்ல கேரக்ட்ரா வருவாங்க. நீங்களே சொல்லுங்க ப்ரோ
அப்பறொ என்ன டைம் எந்த டைம் வரியும் உங்களுக்கு டைம் டைம்
அபா தங்களோட டைம்மு முடிய போகிறதா
ம் ஓக்கேவா
ஆ ஓ எனக்கே கட்டாத வரைக்குனாலு ஓகே தா ப்ரோ
அப்டி விடலாமா நா அந்த மேரி விட்டது இல்ல லெவுலுக்குள்ள கட் பண்ணிடுவே எனக்கு அந்த மாத்ரிதா சிக்ஸோ சொன்னாங்க
அப்டீதா சொன்னாங்களா சரி அப்ப நம்மோ வந்து இப்ப கட் பண்ணிக்கலா நம்ம இன்னோரு கால்ல சந்திக்கலா
ம் செரி ஓகே தேங்க்யூக்கா